அக்காவ் நல்லா இருக்கீங்ளா.
இருக்கங்கம்மா நன்றிங்கம்மா நீங்க எப்டிமா இருக்கீங்க.
நல்லா இருக்கறே.
மகிழ்ச்சிமா மகிழ்ச்சி வீட்ல எல்லாரு எப்டிமா இருக்காங்க.
வீட்ல எல்லாரு நல்லா இருக்றாங்க உங்க வீட்டுல எல்லாரு எப்டி இருக்றாங்க.
இங்க வீட்ல எல்லாரு ரொம்ப சந்தோஷ்மா இருக்காங்கம்மா நன்றிங்கம்மா.
சரி நல்லா போய்ட்ருக்கு. உங்களுக்கு எப்டி போய்ட்ருக்கு?
இங்க அலுவல வே வேல நமக்கு ந்து ரொம்பவே சிறப்பா போய்ட்ருக்குங்கம்மா நன்றிங்கம்மா அப்பறங்கம்மா அறிவியல் வளர்ச்சி வந்து நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு அது வந் அதோ சிறப்புகளுமே வந்து அதிகமாயிட்ருக்கு அதே சமயத்துல ஒரு பக்கோ வந்து மூட நம்பிக்கையு நம்மோட மனசுல வந்து ஆள் அத பத்தி ப்பே எதாவ்து கருத்துகளா அங்க பகிர்ந்துக்கலாமாமா
கண்டிப் இப்பா
சொல்லுங்கம்மா
இப்ப என்ன அப்டின்னா வந்துட்டு ஆஹ் அந்த காலத்துல சொன்ன ஒரு பழமொழி கூட நம்ம வந்து தப்பா புரிஞ்சு இருக்கறோ அந்த பழமொழி என்ன அப்டின்னா வந்துட்டு ஆஹ் ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணத்த பண்ணனு அப்படிஞ்சொல்லி சொல்லுவாங் இல்லியா அந்த பழமொழி உங்களுக்கு தெரியுமா அத நீங்க கேள்விப்பட்ருக்கீங்களா
ஆமாம்மா கேள்விப்பட்ருக்கோமா ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாண பண்ணலா அப்டினு சொல்லி கேள்விபட்ருக்கே ஆனா வந்து அதோட அர்த்தோ வந்து வேற ஒரு அர்த்தோ அதாவ து ஆயிரம் பொய்ய சொல்ல கூடாது அயிரம் பேர போய் பாத்து நம்ம கல்யாணோ நடக்க போகுதுன்னு அவங்க கி ட்ட சொல்லி அவருகள வந்து கல்யாணத்துக்கு நம்ம அழைக்கணு அது தா வந்து அதோட உண்மையான அர்த்தோ அத வந்து நம்ம மாத்தி புரிஞ்சுக்கிட்டு ஆயிரம் பொய் சொல்லி கல்யாணம் பண்லா அப்படினு ஒரு தவறா ன ஒரு பழமொழி வந்து நம்ம வந்து நம்மோவு அத வந்து தப்பா புரிஞ்சுகிட்டு நம்மோட தலைமுறைகளுக்கே அத வந்து தப்பா வந்து நம்ம வந்து கொண்டு போய்ட்ருக்கோ அது மி கவு ஒரு தவறான செயல் அத அதனால நம்ம வந்து அதோட அர்த்தத்த வந்து நம்மோட குழந்தைகளுக்கு நம்ம எடுத்து சொல்லி அத வந்து நம்ம கொஞ்சோ தெளிவுபடுத்தனு சொல்லுங்கம்மா.
கண்டிப்பா கண்டிப்பா அதாவது அது பொய் சொல்லி கெடையாது போய் சொல்லி ஆயிரம் பேர் கிட்ட போய் சொல்லி கல்யாணம் பண்ணனு அப்டின் அர்த்தோ நம்ம வீட்ல நடக்கிற ஒரு நல்ல ஒரு விசேஷத்துக்கு அதாவ்து க க திருமணம் அப்டின்ற து வாழ்க்கைல ஒரு தடவ நடக்கறது ஆமாந்தான அப்டி இருக்கும்போது அது ரொம்ப அதாவ்து ஒரு மன்ஷனுடைய வாழ்க்கைல மி, ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறதுதா திருமணம் அப்டின்றது அப்ப அந்த திருமணத்த வந்து ஒரு நாலு பேர வெச்சு பண்ணக்கூடாது ஆயிரம் பேர வர வச்சு அக்னிசாட்சியா பண்ணனு அப்டின்றதுக்காக தா அப்டின்ற ஒரு அப்டின்ற ஒரு இத வந்து குறிக்கிறதுக்காக தா வந்து ஆயிரம் பேர் கிட்ட போய் சொல்லி கல்யாணம் பண்ணு அப்டின்றதுதா ஆனா வந்து ஆயிரம் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணு அப்டின்ற மாதிரி அது என்ன ஆயிடுச்சு மாறிடுச்சு அதனால அதோடைய அதாவ்து வார்த்தைகள் மாறுனதுனால அர்த்தமே மாறிடுச்சு அதுதா போக சில சுவாரஸ்யமான சில அதாவது எப்டி சொல்றது மூட நம்பிக்கைகள்ருக்கு அந்த நம்மளுடைய நம்மளுடை மூடநம்பிக்கைகள் இருக்கு ஆனா அத வந்து மூட நம்பிக்கைகள்னு சொல்ட்றாலா சொல் சொல்லலா அதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் உண்மையு இருக்கு நம்ம என்னனா முன்னோர்கள் வந்து ஆ நேரடியா சொன்னா வந்து சில மனிதர்கள் கேக்க மாட்டாங்க ஆனா இதுக்கு பின்னாடி இந்த அறிவியல் உண்மை இருக்கு நம்ம இந்த அறிவியல் உண்மையே நம்ம மக்கள் கிட்ட சொன்னோ அப்டினா யாரு கேக்க மாட்டாங்க நம்ப மாட்டாங்க அப்டின் சொல்லி அத வந்து ஒரு மூட நம்பி நம்பிக்கையா வந்து என்ன பண்ணிட்டாங்க மக்களுடைய மனஸ்ல பதிய வச்சுட்டாங்க ஆனா வந்து அப்டி இப்டி ஒரு பயமுறுத்தி வச்சுட்டாங்க இந்த மாரி பயமுறுத்தினாலாச்சு இவங்க வந்து நம்ம சொல்றத கேப்பாங்ளா அப்டின் சொல்லி என்ன பண்ணிட்டாங்க ஒரு பயமுறுத்திட்டாங்க ஆனா அவுங்க சொன்னா ஒரு ஒரு ஒரு ஒரு செயலுக்கு பின்னாடி ஒரு ஒரு வார்த்தைக்கு பின்னாடி நிறைய அர்த்தங்கள் இருக்கு அந்த மாதிரி சில இது உங்குளுக்கு தெரியுமா
சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா
அதாவது ஆ அந்த காலத்துல வந்து முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்க அப்டின்னா நைட் ஆச்சு அதாவது இரவு டைம் இரவு நேரம் ஆயிடுச்சு அப்டின்னா முருங்க மரத்துக்கு கீழேயையு புளிய மரத்துக்கு கீழேயையு பேய் அடி க்கு போய் நிக்க கூடாது பேய்டிக்கு அப்டின் சொல்லி சொல்லுவாங்க அதோடைய இது வந்து ஒரு மூட நம்பிக்கை ஆனா வந்து முன்னோர்கள் ஏ வந்து இந்த மூ-மூட நம்பிக்கையை சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் உண்மை என்ன தெரியுமா
கண்டிப்பாமா நானுமே வந்து இத கேள்விப்பட்டுருக்கே நம்ம வந்து பலங்காலத்துல வந்து வயதானவர்கள் வந்து பேர குழந்தைங்க பாத்து சொல்லுவாங்க அ இரவு நேரங்கள்ல வந்து முருங்க மரமா இருக்கட்டு புளிய மரமா இருக்கட்டு அதற்கு அடிலல்லா போய் விளையாடக்கூடாது அதே மாதிரி அது அடியிலயு வந்து படுத்து உறங்கக்கூடாது அப்டின்னு குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டு நண்பர்களாக இருக்கட்டு அவர்கள கிட்ட வந்து பகிர்ந்துப்பாங்க அதோட உண்மையான அர்த்தோ என்னன் பார்த் பாத்தீங்னாலே நம்ம தாவரங்கள் அதற்கு வந்து இயற்கையாவவே என்ன குணோ அப்டின்னா பகல் நேரங்கள்ல வந்து ஆக்சிஜன் அந்த வாய்வ வந்து அதுங்க வெளிப்படுத்து அத வந்து இரவு நேரத்துல பாத்தீங்ன்னா ஆக்சிஜனை வந்து உள்வாங்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு அந்த எரிவாயுவ வந்து வெளிப்படுத்து இந்த கார்பன் டை ஆக்சைடுன்ற வாயு வந்து மனிதர்கள் வந்து அத வந்து உள் வாங்கும்போது அவர்களுக்கு வந்து அசௌகரியமான ஒரு சூழ்நிலை ஏற்படு அதனால மூச்சு திணறல் மயக்கம் தலைவலி இந்த மாரி உடல் உபகத இதகள்ல்லா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு மிக மிக அதிகமா இருக்கு அதனால இந்த காரணத்துனாலதா நம்ம இ ந்த மாரி அத வந்து ஒரு அறிவியல் பூர்வமா சொன்னோ அப்டினா அ மக்கள் வந்து ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா வந்து அந்த காலத்துல வந்து படித்த மக்களோட படிக்காத பாமர மக்களுங் வந்து என்னிக் கீல வந்து மிக மிக அதிகமாக இருந்தாங்க அதன் காரணமாக படிப்பு மூலமா நம்ம எடுத்து சொல்லாம அத ஒரு மூட நம்பிக்கை அதன் மூலமா எடுத்து சொல்லி போ மக்கள வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்க முன்னோர்கள் இதுதாமா காரணன்னு நா கேள்விப்பட்ட வரைக்கு நீங்க என்னம்மா சொல்றீங்க
கண்டிப்பா கண்டிப்பா அதே அதே நேரத்துல வந்து அ ம் இப்போ பகல் நேரத்துல போய்ட்டு கெணத்த வந்து எட்டி பாக்க கூடாது கெணத்துல இருந்து நம்மளுக்கு பேய் அடிச்சிரு அப்டின் சொல்லுவாங்க அது கேள்விப்பட்டுருக்கீங்களா
கண்டிப்பா மா அந்த கால்த்துல வந்து வெப்போ அதிகமா இருக் க்குற நேரங்கள் நம்ம வந்து ஆள் ஆள்துளை கெணற வந்து பாக்க கூடாது அப்டின் சொல்லியிருக்காங்க அர்த்தோ சொல்லுங்கம்மா கேட்டுக்கறே
ஏ அப்டினா வந்துட்டு இப்போ நம்மளுக்கு கெணத்துல வந்து அ நீர் இருக்குதுங்களா அந்த நீரு வந்து ரொம்ப வருஷமா தேங்கின நீரா இருக்கு ஆமா தானே அ ஊ க்கட்டு இல்ல மா ரொம்ப வருஷமா தேங்குனு நீரா இருக்கட்டு அதுல இருந்து கார்பன் மோனாக்சைடு அப்டின்ற ஒரு வாயு இல்ல வேற சில மனித உடல்களுக்கு உபாதைகள் ஏற்படுத்தக்கூடிய சில வாயுக்களா இருக்கட்டு அந்த வாயுக்கள் வந்து இருக்கு அதாவ்து அந்த கெணத்து ஃபுல்லாவே அந்த வாயுக்கள் நெரம்பி இருக்கு அப்போ வந்து பகல் நேரத்துல அதாவ்து உச்சி வெயில் நேரோ சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நேரத்துல ஆம் ச அதாவ்து அந்த வெயிலு வந்து கெணத்துல இறங்கும் கெணத்துல எறங்கும் போது இந்த வெயில் அதிகப்படியான இந்த வெயிலு அந்த கெணத்துல இருக்கிற இந்த ஒரு வாயுவு ரெண்டு சேந்து என்ன ஆகு அப்டின்னா ரெண்டு சேந்து ஆ வினை வினை தரு அதாவ்து ஒரு இரு வாயுக்கள் சேந்து வினைையாக அப்டின் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த ரெண்டு வாயுக்களு சேந்து வேதிவினை ஆகு வேதிவினை ஆகி ஒரு பெரிய ஒரு மனித உடல்களுக்கு சுத்தமா ஒத்துக்காத ஒரு வாயுவா அ மாறி அது போயி அந்த நேரத்தில ஒரு மனிதர்கள் வந்து பகல் டைம் பகல் நேரத்தில கெணத்த போய் எட்டி பாக்கும்போது இந்த வாயுக்கள் வந்து மனிதர்களை தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது எப்டி தாக்கு அப்டின்னா இந்த வாயுக்கள் வந்து மனித மொகத்தில பட்ட உடனேவே வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமா மனிதர்களுக்கு வந்து என்ன வந்துரு மூச்சு திணறல் மூச்சு திணறல் வந்துரு அந்த மாதிரி சில மனிதர்களுக்கு வந்து இது ஒரு ஏற்கனவே வய்சான மனுஷங்க உடல் செரியில்ல செரி உடல்நிலை செரியில்லாத மனுஷங்கன்னா அவுங்களுக்கு வந்து உடனே மூச்சு திணறல் வாய்ப்பு ஏற்பட்டு அவங்களுக்கு இன்னு ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அதனாலதா வந்து ஆ அந்த காலத்து முன்னோர்கள் இந்தன்ன மாதிரி சொன்னா வந்து கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி ப-பகல் நேரத்துல கெணத்தை எட்டி பாத்தா பேய் அடிக்கு அப்டின் சொல்லி சொல்லி வச்சிருக்கிறாங்க ம் மீண்டு ஒரு சுவாரஸ்யமான தலைப்புல நம்ம பேஸ்னோ இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல சுவாரஸ்யமான தலைப்புல நம்ம மீண்டும் பேசலா வச்சுட்டோங்ளா
கண்டிப்பாமா மீண்டும் பேசலாமா உங்ககிட்ட பேசுனதுல ரொம்ப மகிழ்ச்சியமா சந்தோஷமா நன்றிமா வணக்கம்
நன்றி நன்றி
வணக்கம்மா